அத்த
கேக்குதுடா
என்ன பண்றீங்க
சும்மா தான்டா இருக்கே நீ என்ன பண்ற
சும்மாதா த்த சாப்ட்டாச்சா
இப்பவே எங்கடா இனிமேல் தான்டா
ம் இதுலா இந்த ஃபேஸ் கேர்ல்லா பண்ணுவீங்கல்ல
ஆமா
டேன் ரிமூவ் பண்றத்துக்கு
ஆமா
அது எதாது டிப்ஸ் குடுத்தா நல்லா இருக்கு இந்த வெயி யிலே சுத்தி சுத்தி ரொம்ப டேன் ஆயிட்டே புரியல இல்ல வெயில்ல சுத்தி கொஞ்சொ டேன் ஆயிட்டா அதா
ம் சோரி என்னென்ன ஸ்கின் கேர் ஃபஸ்ட் நீ பண்றன் சொல்லு அதுக்கு தகுந்த மாரி நா சொல்றே
இது வரைக்கு எதுவுமே பண்ணதில்ல நீங்கதா எதாவ் சொல்லணு
நல்லது சரி உன்னோடது ஃபேஸ் என்ன அ என்ன ஸ்கின்னு ஆயிலி ஸ்கின்னா ட்ரை ஸ்கின்னா
ட்ரை ஸ்கின்னா
ஆமா
எப்டி தெரியு ட்ரை ஸ்கின்னு
பாக்க ட்ரை ஸ்கின் மாரிதாருக்குது
அப்டித்தா இருக்கும் நீ காலையில எந்திரச்சதும் தூங்கி முடிஞ்சு எந்திரிச்சதும் ஃபேஸ் வந்து பாக்கணும் ஆய்லியா இருக்கா ட்ரை ஸ்கின்னா நீ தூங்கி மு எந்திரிச்சி வந்ததுக்கப்பறமு ட்ரையாருக்கு ஆயிலே இல்ல காம்பினேஷனல்ஸ் கின்னா நீ தூங்கி எந்தி ச்சதுக்கப்புறோ மூஞ்சியெல்லா அங்கங்க வந்து நெத்தில இந்த க கன்னத்துல இங்கெல்லா வந்துட்டு எண்ண வழிஞ்ச மாதிரி இருக்கு உனக்கு அப்டி இருக்கா
ஆமா லேசா இருக்கு எண்ண வழுஞ்ச மாரி
அப்போ உன்னோடது வந்து காம்பினேஷனல் ஸ்கின் தா சோ அதுக்கு தகுந்த மார்தா நம்ம வந்து ஸ்கின் கேர் பண்ணனு
ம்
ம் நீ ஃபேஸுக்கு வந்துட்டு என்ன அப்ளே பண்ற ஃபேஸ் வாஷா இல்ல சோப்பா
சோப்பு தா
என்ன சோப்பு
அது வந்து ஆன்லைன்ல பாத்து ஒன்னு வாங்குனே பாடி ஹெர்பல்ஸ்னு வ ஒரு இது
ம் அது அந்த சோப்பு எதுக்கு அப்டின்னு பாத்தியா என்ன ஸ்கின்னுக்குன்னு ஆல் ஸ்கின் டைப் போட்டிருந்தா காம்பினேஷ்னலா
ஆம ஆமா ஆல் ஸ்கின் டைப்தா அது
சரி ஓகே ஆனா இருந்தாலும் ஃபேஸுக்கு வந்துட்டு நீ ஃபேஸ் வாஷ் தா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும்
ம்
என்னதா ஆல் ஸ்கின் டைப்பா இருந்தாலும் ஃபேஸுக்கு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண ஏன்னா அதுதா மைல்டா இருக்கும் சோப்பு போட்ட அப்டின்னா அந்த ஆயில் இருக்கிறது வந்துட்டு நார்மலா உனக்கு ஆயில் செக்ரேட் ஆகுறது வந்து அப்டியே ஃபுல்லா ட்ரை பண்ணிடும் அப்புற என்னன்னா ஸ்கின்ல்லா வந்துட்டு ட்ரைையாயி ஒரு மாரி பேச்சி பேச்சியா இருக்கும்
ஓ
அதனால காம்பினேஷனல் ஸ்கின்னுக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோ ஆன்லைன்ல பாத்துட்டு உனக்கு மென்ஸ் தான சோ மென்ஸ்ல வந்துட் டு தனியா ஆயிலி ஸ்கின்னுக்கு இல்லனா ஆயிலி காம்மினேஷன் ரெண்டுமே ஒரே சேம் தா மா தா இருக்கு அதனால அதுக்கு தகுந்த மாரி ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கிக்கோ
ஓகே
அதுக்கப்புறம் மாய்ஸர் மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம் மாய்ஸர் கிரீம் ஒண்ணு வாங்கிக்கோ
ம் அது என்னன்னா ஃபிராண்டா வாங்க சொன்னா கரெக்டா இருக்கு சேரி இது ஃபேஸ் வாஷ் ஒன்னு மாய்ஸ்டுரைசரா
ஆமா ஒண்ணு அதுக்கப் அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபாயிண்ட் என்னா அப்படின்னா ஸ்
சன்ஸ் ஸ்கிரீனா ம்
சன்ஸ்கிரீன வந்து வாங்கி வச்சுக்கோ ஒன்து காம்மினேஷனல் ஸ் இந்தனா சோ வந்து டீ கன்ஸ்ட்ரக்ட் டு அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் டெயில்
ம்
இது மாரி உள்ளத வாங்கி வச்சுக்கோ இது வந்து ஜெல் ஃபேஸ்டு நம்மள ஆயிலி காம்மினேஷன் இருக்கிறனால நம்ம வந்து கிரீம் டைப் போட்டோனா அது வேர்த்து அப்படியே மறுபடி ஒழுகி நம்மளுக் கே ஒரு மாதிரி ஆயிடும் ஜெல் டைப்பு அ இல்லன்னா வாட்டர் ஃபேஸ்ட் வாங்கனோ அப் ப்டினா ஈஸியா ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆயிடும் நம்மளுக்கு வந்துட்டு அன்ஈஸியா இருக்காது
ம்
அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்கிரப்பு யூஸ் பண்ணு ஆமா ஸ்கரப்னா கிரீம் மாதிரியே இருக் கு அந்த கிரீம் வந்து கொஞ்சோ சொர சொரன்னு இருக்கும்
நான் ஃபேஸ் ஸ்டேன் ஆகுதுக்கு ஏதவ சன் இதுவா ஸ்கின் கேர் தான் கேட்டேன்
ஆமா நானும் ஸ்கின் கேர் தான் சொல்லிட்டு இருக்கற
இங்க ஏதாச்சுனா இந்த மூஞ்சில தேய்பாங்கல்ல அது மாரி நா கேட்டா நீங்க என்னனமோ சொல்லுறீங்க இது
வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்க்ரப்பும் இல்ல அப்டின்னா உங்க வீட்ல இது இருக்குதா அதென்ன சந்தன கட்டை இருக்கா
இப்ப
சரி தயிர் இருக்கா தயிர் இருக் குல எப்படியா இருந்தாலு ஆ த வீக்லி ஒன்ஸ் வந்து தயிர் வந்து ஃபேஸ்ல போட்டு நல்லா அப்ளை பண்ணு
ம் இது மாரி சொல்லுங்க இது மாரி சீப்பாக சொன்னாதா போடறதுக்கு சொல்றத நானூறு ஐநூறு ரூவால ம் சொல்லுங்க
இப்ப சொன்ன இட்லி மாவை அரைச்சு வச் வச்சிருப்பாங்கல்ல
ஆ கீது
ஆ அது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து போட்டுக்கோ
ம் அது ஷ்கிரப்
சரியா அரிசி மா இது இட்லி மாவு இட்லி மாவு
ம் ஓகே அதா ஸ்கிரப்பானு கேட்டே
ஆமா அது ஸ்கரப்பு தா
ம் ஓகே நெக்ஸ்ட்
அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பச்சை பயிறு கடலைப் மாவு இதல்லா ரெண்டுத்தியும் மிக்ஸ் பண்ணி அதுல கொஞ்சோ தயிர் ஊத்தி ஃபேஸ் பேக் மாதிரி ஒரு பத்து நிம்ஷம் போட்டுகோ
ஓ அந்த கடல மாவு அப்ப என்ன சொன்னீங்க
பைத்தமாவு
பைத்துமாவா அத ரெண்டுதியு கூட சேத்து தயிரா தயிரு போட்டு ஒரு பத்து மூஞ்சுக்கு போட்டுகறதா
ஆமா
ஓகே
அதுக்கப்றம் இன்னொன்னு என்ன அப்டின்னா உளுந்து இருக்குல உளுந்து
ஆமா
உளுந்து ஓட்சு
ம்
அப்றம் பாதாம் ஒரு ரெண்டு பாதாம்
ஓட்சு பாதாம் எல்லாம் கொஞ்சோ காஸ்ட்லியா இருக்குது வேற எதாச்சும்
உளுந்து வீட்லயே இருக்கும் ஓட்ஸ் நீ வந்து நீ வந்து ஜிம் மேன் தானே நீ வந்து ஓட்ஸ் சாப்டாமையா இருப்ப
அது அப்ப சாப்ட்டுந்தே இப்பதான் போறது இல்ல் சாப்றது இல்ல
ம் சரி ஓகே அப்ப உளுந்து மட்டும் பா அரச்சு வச்சுகோ பவுடர் பண்ணி வச் சுக்கோ வச்ட்டு அதுல பால் ஊத்தி வச்சுடு
ம் ஓகே
அது கொஞ்சோ ஊறி அந்த மாவு ஊறி வரும் வந்தோனே அத ஃபேஸ்ல அப்ளே பண்ணு
அது அந்த மாவு மாரிருக்கப்ப ஆட் ஆட்டிட்டு அதுந்து அப்ளை பண்ணு
ஆமா
ஓகே ம்
நீ ஊற வச்சு இட்லி காட்டுற மாதிரிலா இல்ல சும்மா டிரையா போட்டு அரைச்சுரு அரைச்சோன்னே பொடி மாரிதா வரு அது அத பால்ல வந்து சோப் பண்ணிட்டு
ஓகே
அத வந்து ஃபேஸ்ல அப்ளே பண்ணிக்கோ
ம் இன்ஸ்டன்டா டேன் போறதுக்கு ஏதாதுக்குதா
இன்ஸ்டன்ட்டானா கோல்டு பீல் ஆஃப் மாஸ்குனு இருக்கும் என்ன சம்திங் பீல் ஆஃப் மாஸ்க்னே இருக்கும் சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் க்கு இல்லன்னா கோல்டன் பீல் ஆப் மாஸ்க்கன்னு இருக்கும் அத வாங்கி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோ பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச் கீழருந்து மேலருந்து உரிக்கக் கூடாது கீழருந்து இப்டி
கீழருந்து வாங்கிட்டு ம் வாய்க்கு கீழருந்து அப்டியே வெச்சி மேல இழுக்குறோமா
ஆமா அப்டியே உரிச்சு எடுக்கணு அப்டி எடுக்கும்போது நல்லாருக்கு ஆனா அதெல்லா பண்ணதுக்கப்புற இப்டி உரிச்சு எடுத்ததுக்கப்புற என்ன பண்ணனும்னா மாயிஸ்சர் க்ரீம் போட்ணு ஏன்னா அது உரிச்சோன்னே ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு சோ அதுல வந்துட்டு எதுவு படாத மாரி நீ வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சேன்னா தா அந்த பீல் ஆஃப் மாஸ்க் பண்ணதுக்கப்புற உள்ள அந்த மாய்சர் லாக் பண்ணி உன்னோட ஸ்கின் வந்து நல்ல குளோவியா ஷைனிங்கா இருக்
ஓகே இன்ஸ்டன் இதுக்கு இது ஓகேங்க
ஆமா ஆ இது வந் நீ இல்லன்னா எதுவும் பண்ணலேன்னா இந்த பீல் ஆஃப் மாக்ஸ் மட்டு வாங்கி வச்சுட்டு ரெண்டு வாரத் துக்கு ஒரு டைம் நீ யூஸ் பண்ணாவே போது ஆனா மெயினா என்ன அப்டின்னா சன்ஸ்கிரீன் தா மெயினு நீ ராத்திரி கூட சன்ஸ்கிரீன் போட்டு படுக்கலா ஏன்னா நீங்க வந்து ஃபோன யூஸ் பண்றீங்கல்ல அந்த ஃபோன்ல இருந்து வர ரேஸ் கூட நம்ம மூஞ்சில பட்டு அதனாலதா கருப்பாகறதே
ஓ செரிங்க
அதனால தயவு செஞ்சு மாய்ஷர் வாங்குறீங்களோ என் அ வே ம் எந்த வாங்குறீயோ எனக் தெரி சன்ஸ்கிரீம் மட்டு தயவு செஞ்சு வாங்கி வச்சுக்கோ
சேரிங்க
அதுவும் பீல் ஆஃப் மாஸ்க்குமே இருந்தா போது உங்கிட்ட ஓகேவா
இது ரெண்டு மட்டு போதுமா
இது ரெண்டு மட்டுமே இருந்தா போது அப்புற ஃபேஸுக்கு வந்துட்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணு சோப் யூஸ் பண்ணாத ட்ரை ஆக்கிரு ஸ்கின்ன ரொம்ப
ஓகே ஃபேஸ் வாஷ் ஒன் நா பாத்து வாங்கிக்கிற மென்ஸ் இது
ஆ ஃபேஸ் வாஷு சன்ஸ்கிரீன் லோஷனா
எந்த ப்ராண்ட்ல வாங்குனா நல்லாருக்கும்
ஃபேஸ் வாஷா பியர்டுனு ஒன்னு பாத்துருக்க நானு அது எப்டி இருக்குன்னு பாத்துக்கோ ஃபேஸ்ல யூஸ் பண்ணும் போது மைல்டா இருக்கணு நா வேணா பாத்துட்டு வேணா நா ஒனக்கு சொல்றே கெமிக் க்கல் ஃப்ரீயோட இருக்கறதுக்கு
தோ ஓக்கேங்க
கெமிக்கல் போட்டுனா ரொம்ப வந்துட்டு ஒடனே வந்து கெடைச்சிரு ஸ்கின் வந்து ப்ரைட்டன் ஆயிடூ அப்றோ கொஞ்ச நாள் என்ன ஆகூ அப்டின்னா ஒரு மாரி பேஜ் பேஜ்சியா ஒயிட் கலர்ல வரு
ம்
அன்னால நா கெமிக்கல் ஃப்ரீயா என்ன இருக்குன் பாத்துட்டு உன்னுடைய டெய்லி ரொட்டீன்க்கு நா வந்து உனக்கு அம்ச்சு விட்டுற நீ அத பாத்து பண்ணிக்கோ எது ஸ்கிப் பண்ணாலு சன்ஸ் கிரீப் மட்டு ஸ்கிப் பண்ணாத
சேரிங்க அக்கா பயித்தமாவு அந்த இது அரிசிமாவு போட்டு தயிர் ஊத்தி இது பண்ணா கொஞ்சோ இதாவு பத்து நிமிஷ விட்டு இது பண்ணு அவ்ளோதானே
ஆமா அதெல்லா வீக்லி ஒன்ஸ் வந்து எப்பவாச்சு ஒரு டைம் எடையில ஒரு நாள் புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ அப்டிங்கற வாரத்துக்கு ஒரு டைம் மட்டு அத பண்ணு அப்ப சன் அந்த சன் டேன் இருக்கறத வந்து அது வந்து ரிமூவ் பண்ணு அப்ப ஐஸ் கியூப்ல வந்து தக்காளி அரைச் சு வச்சுக்கோ டெய்லி எடுத்து எடுத்து ஒண்ணு மூஞ்சில போட்டுக்கோ
ஓக்கேங்க
ம்
செரிங்க நா அப்பமா பண்றே இத கேக்கதா பண்ணா
ஓக்கேடா பாய்டா
செரிங்க ப